ஹலோ ஆ கேக்குதா அப்புறோ நம்மளல்லா செலவு பண்ணி அந்த ஜாலியா இருந்து
ம்
அப்புறோ அதோட எங்க வீட்ல வந்து ட்ரிப்பு போன புடிக்கது அதோட எதாச்சு வாங்கினு வந்தாதா வீட்டுக்குன்னு எதாச்சு வாங்கினு வந்தா தா
ஆமா கண்டிப்பா வாங்கினு வரவன்னு அதுவே இரு
அப்புறோ அந்த கன்னியாகுமரி நாங்க என்ன பண்ணுவோ நாங்க கன்னியாகுமாரில எங்க பிளானே கெடையாது இது மாரி மூணாறு வாகமானு வர்கலை இது முச்சுட்டு அப்டியே வந்துணும்னு தா ஒரு பிளானு
ஆ
க்குமா மூணாரு போய்ட்டு வாகமா வர்கலா வந்ட்டுமா செரி என்ன பண்ணாங் ப்ப அப்டியேச் அ கன்னியாகுமாரில விட்ரலான்னாங்க செரி அது ஒரு கன்னியாகுமாரி வந்த்ட்டோ
செரி செரி
கன்னியாகுமாரி வந்து கன்னியாகுமாரி மறு ந நைட்டு வந்த்ட்டு தூங்கிட்டுமா மற்நாள் கால்ல எந்தருசவொட்னே சன்லைட் பாத்துட்டு
ம்
திருப்பவோ திருச்செந்தூர்க்கு போயிட்ட அப்டியே அப்டியே போற வழித்தானே அப்டியே திருச்செந்தூர் போய்ட் தா திருச்செந்தூர் போய் சாமி பாத்துட்டு ஆ அப் அப்புறோ கொல்லம் பீச்சு இல்ல சிவன் தெரியுமா சிவன் கொல்லம்
ஹ தெரியாதே கேரளாவா
கேரளால அதுக்கு அப்புறோ தமிழ்நாடு பாட்ரு அதா கேரளா இது தமிழ் நாடு பாடுர்ல வரும் போது கொல்லம் பீச்சு அத பாத்துட்டு கண்யாகுமாரி பாத்து அப்றோ திருச்செந்தூரு பாத்துட்டு அப்புறோ மதுர போலானாங்க அப்பா சாமி என்ன போய் வீட்ல விடுங்கோ
ம்
என்னால முடியாதுன்னு சொல்ட்டு அப்புறோ கிலோமீட்ரு பாத் தனியா இருக்கே மேப்புல எப்படா நூறு எப்படா நூறு வரூனு அப்புறோ தூங்கிட்டே நைட்லே அதோட மறுநாள் கால்ல ஒரு ஃபோர் ஓ க்ளாக்தா எழ்ந்தே எழ்ந்து பாத்தா கிட்ட வன்டோ சென்னை கிளாம்பாக்கோலா பக்கோ உள்ள சைடுலா வன்டோ அப்றோ
எந்த ஏரியாவுல இருக்கீங்க சென்னையில நீங்க
நா சென்னைல அ ஆவடி
ஆவுடியா செரி செரி தெரியாது எனக் சென்னையில அ எதுவுமே தெரியாது வந்திருக்கே சுத்தி பாக்க வந்துருக்கே அவ்ளோதா
சென்னையில சுத்தி பாக்க வந்தீங்களா சென்னனயில என்ன சுத்தி பாக்க வந்
பீச்சு அது நா வந்து போனதே இல்ல பீச்சு ஒரு டைம் தியேட்டர் போயிருக்கோ அப்புறோ பீச் போயிருக்கோ அவ்ளோதா வேற எங்கயும் போனது இல்ல
ஆ ஆ அஹ பரவாயில்ல சென்னையில சுத்தி பாக்குறதுக்கு பிலேஸ் எங்குளுக்கு பீச்சுலா பீச் பக்கத்துலேயேதா காலேஜு
ஆ ஹா செரி செரி செரி
பக்கத்துலே காலேஜு ஒண்ணு இருக்குது நீங்க பாத்து இருக்றீங்களா மாநில கல்லூரி பீச்சுனா நடுவுல ரோடு இந்த சைடு பீச் இது காலேஜு
ஓ அப்புடியா செரி செரி நா பாத்தது இல்ல
ஜாலியா இருக்கோ ஆனா என்ன இர்ந்தாலோ காலேஜ் முடிச்சிட்டவொன்னே அதுக்கப்புறோ ரொம்போ கஷ்டமாற்க்குது பசங்களா ரொம்ப மிஸ் பண்றா மேரியா இருக்கு பஸ்ட் பஸ்ட்டு ஸ்கூல் இர்ந்துது சா பஸ்ட்டு எய்த் வெர்யோ பச்சே எய்த் வெர்யோ ஒரு ஸ்கூல பச்சோ ஸ்கூலே மிஸ் பண்ட்டுமே அப்டீன் னு தோனூச்சி அதோட செரி நைன்த் போனா அதோட நைன்தல அப்டியே பசங்க வந் னா அப்டீயே திருப்பி வந்தே பேட்ச் கொஞ்சோ நல்லா இர்ந்துது அப்டியே லெவல்த்து ட்டுவல்த் அங்கேயே நல்லா இர்ந்துது செரி லெவல் ஆனாக் ஸ்கூல்ல ந்த மாரி காலேஜு இன்னோ ஜாலியா ஆர ஆரம்பிச்சிர்ச்சு
செரி செரி
அப்டியே இர்ந்து அப்டியே இர்ந்து ஜாலியா இர்ந்து இப்ப எதுவுமே இல்லாது மூணு மூணு லட்ச் ச எப்டிதா போச்சு தெர்ல சர்ருன்னு போயிச்சு
சர்ன்னு போயிருச்சு செரி செரி
பத் பத்து மணிக் போறோமா காலேஜிக்கி சோ ஒன்பது ஷாட்டு நாங்க அப்டியே பத் து மணிக்கா உள்ளப்போவோ அப்டியே பதினொன்ற பத்து மணிக்கா வெளிய வருவோ அப்டியே கொஞ்சோ நேர சுத்திட்டு அப்டியே ஒன்ன ஆயிடு அப்டியே வீட்டுக்கு அனுப்ச்சுருவாங்க
செரி செரி செரி
எப்போது தெரிறாது லாஸ்ட்ல உக்காந்து எழுதுன்ன தெரியாது
செரி செரி செரி
காமிடி பண்ணின்னு காலேஜ்ல ஜாலியாருந்த
ம் ம்
இப்பதா கஷ்டமா முச்சிட் இது கத்து மத்ததா பாக்க இதுக்கப்றோ ஏதாச்சு வேல பாத்து
வேல பாத்து ம் ம் என்னா படிச்சு பி கம் படிச்சுட்டு இப்ப என்னா வேலயா செய் வேல செய்ய என்ன வேல பாக்குறதா
அடுத்து எம் பி ஏ போலான்னு இருக்கே
எம் பி ஏ பண்ண சேரி சேரி ஓகே எம் பி ஏ ல என்ன எடுக்கிறதா இருக்கு
எம் பி எ பினான்ஸ்
பினான்ஸ் எடுத்து பேங்கிங் செட்டாரா
ம் எதாச்சு சைடு பண்ணனு
ம் ஹம் பினான் மேக்ஸ்ஸு நல்லா வருமா
மேக்ஸ் நல்லா வரு
அ
ந படிக்கிறதுதா இத்தன செம்மு அவ்ளோ எழுத மாட்டே அதுக்கப்பறோ நா தேடடு செம்மேல்லா அ கிளாஸ் போண்ண ஒன்னு சொல்லி் குடுப்பாங்க
ம்
நா ஃபர்ஸ்டுலியே சொல்லிந்த இன்னு நல்லா நல்ல மார்க்கு எடுத்துருப்பே இந்த பொண்ணு சொல்லி தருவாங்க
ஓகே ஓகே
நல்லா சொல்லி தரு இன்மேறி புரியிற மாரியே சொல்லி தரு இன்மேற் ரொம்ப கஷ்டமாருந்த அந்த சம் சொல் தராது வேணா இது உனக்கு கொழப்பய்டு பச்சதுல்லா சொல்ட்டு ஈசியா இருக்கதெல்லா கொஞ் சொல்லி தரு இதெல்லா இது ஆட் பண்ணிகோ இது இதா ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கன்னு நாளைக்கு செம்மனா இன்னைக் கி இன் இன்னக்கி ஃபுல்லா சொல்லி தந்துரு பயங்கரமா அப்புல்லா அந்த பொண்ணுக்கு கொஞ்சோ இது ஆயிடு
ம் ம்
நல்லருந்து
சேரி சே
நல்ல சொல்லி குடுத்துது எதோ நேரத்துக்கு பாத் இப்ப அந்த பொண்ணுக்கு கால் பண்ணே சும்மா கால் பண்ணாத வரமோது சாக்லெட் எதுனா வாங்கிட்டு வாடா காலேஜ்ஜீக்கு மார்க் சீட் வாங்குமோது சும்மா தேங்க்யூ சொல்றதுக்கடா நா சொல்லி குடுத்தன் அப்டின் சொல்லின்னுதே
ச சேர் சே ஹலோ
இது
கேக்குதா காத்து காத்துதா கேக்குது காத்து விட்டு விட்டு கேக்குது உங்கல்து வாய்ஸ்
ஆ போ
ஆ கேக்குது காத்து சவுண்ட்டு வேற கேக்குது வாக் பண்ணிட்க்கீங்களா
ஆமாமா நந்தந்து போயிந்தே
சேரி சேரி சேரி கடைக்கெல்லா போயிட்டு வருவீங்களா அம்மா
கட பக்கத்துலதா வீட்டு பக்கத்துலதா கடலா
ஆ செரி செரி சிக்கன் மட்டன் ஃபிஷ் எது புடிக்கு என்னது மட்டன் சிக்கன் பிஷ் எல்லா எது புடிக்கு நான்வெஜ் என்ன புடிக்கு தோ மட்டன் ஃபிஷ்ஷு சிக்கனு
அவ்ளோ சாப்ட மாட்டே எதாச்சு கொஞ்சமா சாப்டுவே எதுமே புடிக்கிற அளவுக்கு சாப்ட மாட்டே புடிக்கிற அளவுக்கு சாப்ட மாட்டே எதோ கொஞ்சமா
ம் ம் செரி செரி ஓக்கே ஓக்கே
புடிக்காமே புடிக்கிற மாதரியு அதெல்லா சாப்ட மாட்டே எதாச்சு கொஞ்ச இப்ப எதுனாந்தாலு கொஞ்ச உங்க அப்பா ஃபர்ஸ்ட்ட்லா வெரி ஆடு ஆடு வச்சிருந்தோ நாங்க அதல்லா வித்துட்டோ
சேரி சேரி சேரி ஃபினான்ஸு புடிக்குமான்னு பாத்து எடு ஏன்னா நானும் ஃபினான்ஸ் எடுத்தே பட் எனக்கு ஹச்ஆர்தா செட்டாச்சு நானு எம்பிஏ முடிச்சிருக்கே ஃபினான்ஸ் செட் ஆகுமானு பாத்து எடு ஆனா பேங்க்கிங் பெட்டரு ஃபினான்ஸ் மண்டய குழப்பிக்கோனு எல்லாத்தியு சோ வந்துட்டு பாத்து எடு இல்லாட்டி ஹெச்ஆர் எடுத் க்கோ ஈஸியா இருக்கு ம்
ஆ அது ஈஸியா இருக்குமா
ஆ ஆமா ஃபினான்ஸ்ஸ விட ஈஸியா இருக்கு ஹெச் ஆர் கொஞ்ச
ஃபினான்ஸ் இப்ப கஷ்ட்டமா இருக்குமா
ஆமா மேக்ஸ் இல்ல ஃபுல்லா மேக்ஸு சம்ஸு பயங்கர டஃப்பா இருக்கு போட்ருவீயன்னா எடுத்துக்கோ நீ நல்லா மேக்ஸ்ல எனக்கு இது இருக்கு அப்டின்னு நெ னச்சின்னா எடுத்துக்கோ இல்ல ட்டி பினா ஹெச்ஆர் எடுத்துக்கோ சரியா நா ஃபினான் தா எடுத்த பட் எனக்கு ஃபுல்லாமே நா ஹெச் ஆர் தா ஒர்க் பண்ணே இப்ப அதாவது தம்பி பொறக்காதது மின்னாடி வரைக்கு க்கு நா ஒர்க் போய்ட்டு இருந்தே அப்ப வரைக்கு ஹெச் ஆரா தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே
ஓ அப்போ நானு எம்பிஏ ஹெச் ஆர் தா போண்ணு பாக்கணு அப்போ
ஆ ஃபினான்ஸ் எடுத்தினா ரொம்ப வந்து மண்டய கொழப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கோனு அங்க உனக்கு எக்ஸாம் இது இது ஆக்சுவலி நடத்தும் போதே புரியுமா அப்டிங்கிற அளவுக்கு கொஞ்சோ பாத்துக்கோ அதனால பாத்துட்டு அதுக்கப்பற டிசைட் பண்ணி
அக்கவுன்ஸ் இருக்மா மேக்ஸ் வருமா ஃபினான்ஸிலு
வரு
மேக்ஸ் இதா வரு
ஆமா ஃபினான்ஸ்ன்னு ஒரு சப்ஜெட்டே இருக்குது ஃபினான்ஸ் ம மார்கெட்டிங்க் அப்டின்னு சொல்லி ஒரு சப்ஜெ நெறய சப்ஜெக்ட்டு ஃபினான்ஸ்ன்னு அது அது மட்டு இல்ல அதுலேயே நெறய இருக் பண்டமென்ண்டலு அப்டின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் ஃபுல்லாமே அதுதா வரு உனக்கு
அதுல பிகாம்ல பச்சது பச்சது தான வறோ பண்டாமென்ண்டலு
அந்த மாரி வராது இது ரொம்ப டஃபா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏனா நா படிச்சிருக்கேன்ல்ல அதனால சொல்றே
ஓ ம் பாக்குணு அப்ப அது என்னன்னு நாளைக்குதா போயிட்டு பாத்துட்டு
இப்ப ஃபைனல் இயரா செகண்ட் இயரா
முட்ச்சிட்டே பீக்காம் முடிச்சுட்டே இப்ப நாளைக்குதா போயிட்டு கா எம் பி ஏ பாக்கணு
செரி செரி
இது பீ காம் ஈஸியா இருந்தது
இல்ல கவர்மெண்ட் இதுலையா கவர்மெண்ட் இதுலையா இல்ல பிரைவேட் இதுலையா
எப்போ எது
எம் பி ஏ
எம் பி ஏ வந்து இங்க கவர்மெண்ட்ல இல்ல பிரைவேட் தா புல்லா
அப்படியா செரி செரி அப்புறோ லோன் எடுக்கற மார் டு வருமாம் பீசு
தெரில கரஸ்ல போட்லான்னு இருக்கே
கரஸ்லையா செரி எதோ ஒன்னு ட்ரை பண்ணி பாரு ஹெச் ஆர் தா இசி யா இருக்கு எனக்கு தெரி்ஞ்ச பினான்ஸ் அது நீ கரசுல போடுறதா இருந்த கண்டிப்பா பினான்ஸ் எடுக்கவே எடுக்காத ந நானே சொல்றே பினாஸ் எடுக்காத கரஸ்ல போடுறத இருந்த பினான்ஸ் எடுக்காத ஹெச் ஆர் தா படிக்கிறது ஃபுல்லா படிக்கிறதுதா இருக்கு அதனால ஈஸியா இருக்கு டைம் மேனேஜ்மென்ட்டு இந்த மாரிதா இருக்கு
ஓ
அதனால ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு கரஸ் பண்ண ஆ கரஸ் கரஸ்ல பண்ணினா பினாஸ்யல்லா யாராவது ஆள் வச்சு இத கண்டிப்பா சொல்லிட்டு பன்னு செரி ஓ ஓகேப்ப உங்க கூட பேசனதுல ஹாப்பி நா வைக்கிறே டைம் ஆ ச்சு உன்னோட டைம் முடிய போகுது ஓகே பாய்